இன்னொன்னு
சொல்லுங்க எப்டிக்கிறீங்க
நா நல்லா இருக்கே வெங்கயோ வாங்கிட்டு வந்ட்டீங்களா
ம் மார்னிங்க் போய் கூத்துட்டு வந்டே வெங்காய வேல ரேட் எத்துக்குறா ம் முப்ப ரூவா இருந்தது நாப்ப ரூவா ஆயிச்சா
அப்டியா
நேத்து வரைக்கு முப்பது ரூவா இருந்தது இருக்கு இன்னைக்கு நாப்ப ரூபா ஆயிட்ருக்குது கிலோ
இங்கெல்லா நாப்பதுக்குதா வித்துறாங்க
அப்டியா எங்க ஊர்ல நேத்தெல்லா முப்ப ரூபா இருந்துக்குது இன்னிக்கு போனா நாப்ப ரூவா எங்க வீட்ல கொஞ்ச ஷாக் ஆயிட்டாங்க
ஓ
ம் எப்பமே எங்க அப் எங்க அப்பா வாங்கினு வருவாரு இன்னிக்குதா நா வாங்கினு போனே என்னாடா கம்மியா வாங்கினு வந்ட்டியா நூருவா குடுத்து அம்சா அம்பருவாக்கு வாங்கிட்டு வந்டானா அவ நூருவாக்குதா வாங்கினு வெலைய ஏத்துக்குறா அப்டின்னு சொல்லி குடுத்துட்டு வந்தே
சேரி சேரி கோழிக்கு அ சொல்லுங்க எல்லா செய்ய வேண்டியதெல்லா செஞ்சிட்டீங்களா உணவு குடுக்
கோழிக்கா ம் காலையிலயே கொஞ்சோ அதிகமான ஒர்க்கு கோழிகிட்ட
அ
கோழிக்கு கொஞ்சோ எப்டி சொல்றது சளி இரும்பல் அதெல்லா வந்ட்டுயின்ச்சு
அதெல்லா வருமாங்க
ஐயோ அதுதா பெரிய கஷ்டமே மெடிசன் பண்றதுல்ல எனக்கு எனக்கு உயிர் போயி உயிர் வந்துரு ஏன்னா யோசிக்கணு அளவுக்கு அதிகமா யோசிக்கணு
இப்போ கோழிக்கு ஒடம்பு சரி இல்லன்னு எப்டி கண்டுபிடிப்பீங்க
தும்மா நம்ப சேம் நம்பளுக்கு இப்போ த்ராட் பேயின்ல்லா வந்தா எப்டி நம்ப தும்புவோ அ சவுண்ட எல்லா மாறிடு தொண்ட கட்டிக்கு
அ
சேம் ப்ராப்ளம் கோழிக்கு வரு குர்ரு குர்ருன் குர்ரு குர்ருன் சவுண்ட் அடிப் இப்போ நம்பளுக்கெல்லா நெஞ்சு சளி இருந்தா எப்டி இந்த ஆ சவுண்ட் அந்த மா அந்த மாரி சவுண்டு வரு கோழி தும் தும்போ அ கூவாது கூவவே கூவாது கோழி அப்டியே ஒறங்க ஆரம்பிச் சிடு உ நின்ன எடத்துலயே அப்டியே தூங்கு
அ இது வந்து நார்மலா இருக்கும் போது அப்டியே நின்னுட்டே தூங்காதா
கோழி இது தூங்கவே தூங்காது நார்மலா இருன்ச்சுன்னா தூங்கவே தூங்காது க்ளாசா இருக்கு ஒரு சிங்கொ எப்டி இருக்கு
ஆமா
அந்த மாரி இருக்கு தூங்குற டைம் வந்து அது எப்பனா சாய்ந்தர ஆறு மணிக்கு அப்பறோ அடங்கு நைட்டு ஒரு ஓ பத்து மணி பதினோரு மணிக்கு மேல தா தூங்கு காலைலயே எழுந்துடு நாலு மணிக்கெல்லா நாலு மணி மூணுக்மணிக்கெல்லா கூட எழுந்து கூவ ஆரம்பிச்சிடு
சரி
கோழியோட தூக்கமே ஒரு மூணு மண்நேரோ நாலு மண்நேரந்தா இருக்கு
ஓ அதனாலதா யாராவ்து கம்மியா தூங்குனாக்கா என்ன கோழி தூக்கோ தூங்குற அப்டின்னு சொல்றாங்க
ஆ ஹ
சேரி ம் செரி அதுக் கு மெடிசன்ல்லா எப்டி குடுப்பீங்க
அதுக்கு மெடிசன்தா நம்ம அததா அததா கொஞ்சோ அப்டியே பிரைன யூஸ் பண்ணு மெடிசன் வந்து என்ன எங்களோட சீனியர்ஸ்சு ஆ எனக் கு தெரிஞ்சவங்க சம்திங் டாக்டர்ஸ் இந்த மாறில்லா டிஸ்கசன் பண்ணி மெடிசன் கேட்டு தெரிஞ்சி வச் வச் சின்னு இருப்பே அத வந்து அது எப்டி சொல்ல இப்ப அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு மெடி ஷன் பண்ணோ இப்ப ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வெயிட் இருக்கு அப்டின்னா கொஞ்சோ கொஞ்சோ பவர் ஃபுல்லாவே பண்ணலா அதே இப்போ ஓ ஒன்னே முக் கா கிலோ ரெண்டு கிலோ ஆயிட்டுச்சி ரொம்ப வெயிட்லாஸ் ஆயிட்டுக்குது அன்கண்டிஷன் இருக்கு அப்டின்னா அதுக்கு ஏத்த மாரி மெடிஷன் பண்ணோ அப் அதனால கொஞ்சோ அந்த விஷயல்லா போனா ரொம்ப எப்டி சொல்றதுன்னா மைண்டே ரொம்ப செட் ஆயிடு யோசிச்சி யோசிச்சி யோசிச்சி எப்டி பண்ணனு எப்டி பண்ணனு எப்டி பண்ணனு எப்டி பண்ணனு எப்டி பண்ணி ரெடி பண்ணனு ஏன்னா ஒரு சிலர் நம்ம வச்சுன்னு இருக்கறதுல்லா வந்து கிளாசிக்கல் க்ளாசிக் ஃபைட்தா இருக்கு கிராண்டா சண்ட போடு கிராண்டா போனா கிராண்டா சண்ட போடு அந்த மாறி இது இதெல்லா இந்த மாறி சிக் இந்த மாறி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பவு அந்த சண்ட போடாது திரும்பவு அந்த சண்ட போடவேன்னா அது எது எந்த எதுக்கு ஏத்த மாரி மெடிசன்ல்லா பண்ணனு கால்லயே அப்டியே பெரிய தலை காலேலயே ஒரு ரெண்டு நாளா அதே ஒரு டென்ஷன் ஏன்னா முந்தாநேத்துல இருந்தே ஒரு பிரச்சன அது ஒரு சேவலுக்கு மட்டு ஒரு ஆறு கோ ஓ எப்டின்னா ஒரு கோழிக்கு வந்துச்சு பாத்தா ஒரு நாள் சரி காலேல வேணா ஈவினிங் போட்றலான்னு டேப்லெட் என்னதுக்கு ஈவினிங் பாத்தா ஆறு கோழிக்கு அது பரவிச்சு
அச்சச்சோ நீங்க மொத்தோ எத்தன வச்சிருக்கீங்க சேவலு
ஒரு நாப்பது வச்சின்னு இருக்குறே சேவலு
ஆ ஓகே ஓகே ம்
அதனால அளவுங்க இது அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்ளோ அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்ளோ டென்ஷன்தா அந்த அளவுக்கு பராமரிக்கணு
ஆ
அவ்ளவுக்கு அப்டியே நெனச்சு நெனச்சு நெனச்சு அடுத்தடுத்து எதுனா ஒன்னு ஆயிருச்சுன்னா என்னடா பண்ணறதுண்டு ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல கடவுள் புண்ணியத்துல எல்லா ரெக்கவர் பண்ட்டே ஒண்ணு மட்டு கொஞ்சோ நா நா இருக்குறதுலயே டாப்பான சண்ட கிளாசிக்கான ஃபைட் பண்றது கொஞ்சோ கொஞ்சோ பீவ அப்டியே இருக்கு அந்த பிவரு அந்த கோல்டு அதெல்லா அப்டியே இருக்கு அதனால காலேலயே அதுக்கு இட்லி ஊட்டிட்டு டேப்லெட் ம் டேப்லெட் போட்டு ஒரு இன்ஜெக்க்ஷன் ஒன்னு பண்ட்டு வந்தே
ம் ம்
எல்லா கோழிங்களுக்கு வேக்சின் போட்டே காலிலயே
ஓ
எல்லா வேக்சின்லா பண்ட்டு அப்பறோ வேற என்ன பண்ண ஒரு அதா நேத்து சொன்னேல்ல இந்த மாதிரி சம்திங் சேலத்துக்கு ஒரு சேவல் வக்கணுன்ட்டு
ஆமா
அது போய் கால்லே பேக் பண்ணி எத்துன் போய் பஸ்ல வச்சிட்டு ஃபோட்டோ போட்டு அவனுக்கு ஃபோட்டோ வாட்ஸ் அப்ல ஃபோட்டோ பண்ட்டு பஸ் ஃபோட்டோ இந்த டைமிங்ல வரு அயோத்தியா குப்பத்துக்கு வரும் பஸ் ஸ்டாப் அந்த கேட்ல வாங்கி ம் அயோத்தியா பட்டினமா அயோத்தியா குப்பம்மா ஆ அந்த அதா அயோத்தியா பட்ணமா அந்த கேட் ல நின்னு வாங்கிக்கோ அப்டின் சொல்லிட்டு ஆ பஸ் நம்பரு அந்த டிரைவர் பஸ்க்கு கண்டெக்ட்ரு நம்பரு போட்டு
ஆ
அம்ச்சிட்டு வந்தே ரெண்டு மணிக்கே ன்னு வரும் அப்டி வாங்கிக்கோ அப்டின்ட்டு சொல்ட்டு வந்தே வந்துட்டு அதுக்கப்றோ தா அதுக்கப்றோ கொஞ்சோ திரும்ப போயி கொஞ்சோ வேலைலா முச்சுட்டு கோழிக்கு மத் ல சும்மா இருக்குற கோழிங்களுக்குலா மத்தியானத்துக்கு கம்பு கெவுரு தா அதல்லா ஊற வச் கோழி குஞ்சுங்களுக்கெல்லா கொஞ்சோ அப்டே கொஞ்சோ எள்னி குச்சோ அந்த எள்னி அந்த ஒரு எள்னி கொளுந்தா இருக்குல்ல அதெல்லா எடுத்து கொஞ்சோ போட்டே கோழி குஞ்சுங்களுக்கெல்லா
ஆ
கொ நல்லா சாப்டு
இதுயெல்லாமே நீங்களே பாத்துக்கறதா ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையா
இருப்பாங் ஒர் ஒர் இருப்பாங் ஃப்ரெண்டுங்க தம்பிங்க வராங்க அவுங்கவுங்களு ஒரு ஒரு வேல சொல்லுவே கால்லே தண்ணி வெக்க சொன்னே அவுனுங்கலயே
சேரி இல்ல பர்மனென்டா ஆளுங்க போட்டு பாத்துக்கற மாதிரி இல்லையா
ஆ ஹா அதா சொல்றன் ல்ல நா நா இப்ப நா தா பாத்தீங்கன்னா நம்பதா பர்மனென்ட்டு நம்ப சொன்னாதா ஒரு முடி கூட அங்கந்து நவுரு எங்க அண்ண எல்லா எங்க அண்ணந்தா எல்லாத்துக்குமே ஹெட்டு ஆனா ஞ்சா எல்லா பாத்துக்கறது மெயின்டெனன்ஸ்லா வந்து நம்போ
அண்ணனா உங்க சொந்த அண்ணனா சேரி சேரி புரிது
கூப்டுது அண்ண அண்ண அண்ணன்னு கூப்து அதனால ஆ அப்டின்ட்டு அவே வந்து கால்லே தம்பிங்க வருவாங்க அவுனுங்க எல்லா மெடிசன் பொறுத்தவரியு தண்ணி வெக்கிறது தீனி வெக்கிறதெல்லா சொல்ட்டா அவுங்க செய்வாங்க
ம் ஹும்
இந்த மெடிசன்னு ஒரு கோழி என்ன கண்டிஷன்ல இருக்கு எத பண்ணு என்னா பண்ணு அதல்லா வந்து நம்ளோட தா நா சொல்றதே தா செய்வானுங்க
சேரி சேரி
அதுவு டேப்லெட் போண்ணுனா போடுவானுங்க மத்தபடி இன்ஜெக்க்ஷன்லா வந்து நா தா போய் பண்ணுவே இன்ஜெக்க்ஷன் பண்றது சம்திங் அதுக்கு ஏனா இந்த மாரி ஒத்தரோ இந்த சூடு தவா இருக்கு இல்லியா சப்பாத்தி சுடுவமே தவா அந்த தவால ஒரு நல்லா திக்னஸ்ஸா ஒரு துணிய ஒரு டவ்ல ஒரு நாலா மச்சா கொஞ்சோ திக்னஸ்ஸா இருக்கு திக்னஸ் ஆயிட்டே அத வந்து தண்ணில நெனைச்சி புழிஞ்சி அதந்து அந்த தவா மேல போட்டு ஹீட் பண்ணி அந்த கோழி மேல அந்த மூஞ்சி கழுத்து முதுகு இந்த கால்லா கொஞ்சோ அப்டே லைட்டா சேகானுவாங்க அது நா போய் பேசரே தேக்கா சேக்கா தேகானா தேகானா ஒத்தனோ ஒத்தனோ தரது
செரி செரி
அந்த மாரி ஒரு ஒத்தன தருவோ எதுக்குன்னா அந்த வலியெல்லா கொஞ்சோ கொறையு
ம் பரவாயில்லங்க ரொம்ப பெரிய வேலதா இதெல்லா
ஐயோ ரொம்ப ரொம்ப பெரிய வேல
நல்லா பாத்து புருஞ்சுக்கிட்டு எந்த நேர
ஆ சொன் சொ ஆ அதுதா விஷ்யோ இப்ப கோழி ஒரு கோழி வந்து ஒரு கோடுல இருக்குன்னா அத பண்லா அதையு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண கூடாது ஒரு கோழி ஒரு ஃபீவர்ல இருக்குன்னா அத ரொம்ப போட்டு கசக்க கூடாது டயட் பண்ற கூடாது அதுலே நம்ம பண்றதுலயே டயட் பண்ணக்கூடாது லே ரொம்ப லேசா சாஃப்டா ஹேண்டில் பண்ணி ம் ரொம்ப ஸ்மூதா ஹேண்டல் பண்ணி அது இட்லியோ ரொம்ப சீக்கிரமா ஜீர்ண ஆகுற மாரி மோஸ்ட்லி நம்ப நா எப்பவுமே இட்லி தா யூஸ் பண்ணுவே ஒரு கோழியு ஒரு ஃபீவரு ஒரு ஜொரோனு வ வந்துச்சுன்னாவே நா எப்பவுமே இட்லி தா யூஸ் பண்ணுவ நெறையா பேரு ரஸ்கு இந்த கலி எல்லா யூஸ் பண்ணுவாங்க நம்ம எப்பவுமே அதுதா நா எப்பவுமே அத யூஸ் பண்ணவே மாட்டே ஏனா நம்மளுக்கு அது செட் ஆவறதில்ல
செரி
இட்லி போட்டா ஒடனே அடுத்த இத இது ல க்ளியர் ஆகிடு
ச சாப்டுருமா
ஆகா அந்த அந்த டேப் மெடிசன் பண்ணா உடனே கேக்கு நல்லா கேக்கு
மெடிசன் குடுக்கறதுக்காக இட்லி தருவீங்களா
இல்ல மெடிசன் பண்ண விடாதுல்ல
இல்ல நா கேக்கறது டெய்லியுமே இட்லி தருவீங்களா இல்ல இந்த மெடிசின் குடுக் கற அன்னைக்கு மட்டு அந்த இட்லியில வச்சு குடுக்கறதா செரி செரி செரி
ஒரு கோழி ப எப்டினா வருதா ஒரு கோழி பேஷன்டாகும்போதுதா இட்லினே வரு
ஓ ஆனா சாப்புடுமா இட்லி எல்லா
நீங்க இதா சொல்றே எல்லாமே சாப்டுங்க கோழி எதுமே சாப்டாதுனா கெடையாது கல்லே இப்போ நீங்க தீனி ரெண் நாள் ஒரு ரெண் நாள் தீனி வைக்கலானா கீழ இருக்குற கல்லே தின்று
அய்யயோ பாவோ அவ்ளோ பசி
பசிக்கு என்ன பண்ணு கல்ல தின்று ஆனா ஜீர்ணோ ஆகு கல்லே ஜீர்ணு ஆகு தங்கத்தே ஜீர்ணம் பண்ணு கோழி பொருத்தவரைையு நீங்க தங்கோ குடுத்துட்டீங்கனா தங்கத்தயு ஜீர்ணோ பண்ணுட்ருக்கு வயித்துல ஒண்ணுமே ஒண்ணுமே இருக்காது அந்த அளவுக்கு கோழிக்கு பவரு ஜீரணோசக்தி
ஆ ஆ
ஆனா அந்த மாரி கோழிங்களே ஒரு சில நேரத்துல ஜீர்ண ஆகாது அ அதுக்கு வந்து இங்லீஷ் மருந்து பண்ணுவோ நாட்டு மருந்து பண்ணுவோ
இப்ப இதுக்குல்லா பா பக்கத்துலே டாக்டர் இருக்காங்களா பாத்துக்கற்துக்கு டக்குன்னு என்ன ஒடம்பு சரில்லனா கூட்டு போய் ஓ சரி சரி
நாங்களேதா நா என் நா உள்ள விளாட்டுக்கு சொல்ல கூலி த்துல நாங்களே எங்களுக்கு டாக்டரே தா
சேரி ஓகே இல்ல அந்த மெடிசன்ல்லா குடுக்குறீங்கல்ல அதனால கேட்ட ஆ ஊசி எல்லா போடுறோனு சொன்னீங்கல்ல
நானு எப்டின்னா ஒரு பத்து வர்ஷமா இருப்பேனு நெனைக்கிறே இந்த ஃபீல்டுல
ம்
ஒரு எட்டு பத்து வர்ஷோமா இருப்போ அதுனால வந்து நானு நா வந்து நறைய பேர் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா நறைய பேர சந்திப்ப நம்ம யாருட்டையு வந்து எடுத்து எரிஞ்சு பேச மாட்ட
ம்
அதனால நெறைய பேருகிட்ட நெறைய வித்தைய கத்துனுக்கிற எல்லா சொல்றத ரொம்ப ரொம்ப நுணுக்கமா அனலைஸ் பண்ணுவ யார் என்ன சொல்றாங்கன்ட்டு அன்லைஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுன்னு அமைதியாவே இருப்பே யாருட்டயு சொல்ல மாட்ட அதுக்கப்புறோ நா இல்லாம போய் ட்ரை பண்ணுவ
ஆ
திங் ஃபேலியர் ஆவு சம்திங் சக்ஸஸ் ஆவு ஃபேலியியர் ஆனா அடுத்த சொல்யூஷன பாப்ப அத எப்டி ரிக்கவர் பண்றதுன்ட்டு அந்த மாரிலா நறைய அடி பட்டு அடிப்பட்டுதா இதுல மேல வந்தனே தவிர
ம்
எடுத்தோனே எதுலயுமே சக்சஸ் ஆவல நெறைய அடிப்பட்ட செவலல்லா
ஓகே ஓகே ம்